ஹலோ
ஹலோ ஆஹ் வணக்கங்க நல்லா இருக்கீங்ளா ஆஹ் நல்லா இருக்கே நீங்க
நானு நல்லார்க்கே
உம்
குடும்பத்துல எல்லாரு நல்லா இருக்குறாங்குளா
ஆஹ் நல்லா இருக்காங்மா உங்க குடும்பத்துல
எல்லாரு நல்லாருக்காங்க
உம்
உங்கள்க்கு விலங்குகள் மேல ஆ ஆசை இருக்குதாங்க
யார் மேல
விலங்குகள்
விலங்குகள் ஆஹ் ஆஹ் ஆஹ் இருக்கு இருக்கு அதெல்லாம்
ளா
அப்ப சின்ன வய்சுல நாய் வளர்ப்போ அம்மா வீட்லெல்லா நாய் வளத்துருக்கோம்
உம்
மாடு இருக்கும்
உம்
மாடு ரெண்டு மாடு இருக்கும் நாயெல்லா வளத்திருக்கோம் இங்க வந்து அவுங்க எங்க வீட்டுக்காரர் பெட்ல்லா அதெல்லா இல்ல நாயில்லா வளக்கணும்னு ரொம்ப ஆச தா எனக்கு
ம்
உங்குளுக்கு விருப்பம் இருக்கா
நானும் வளப்ப
அ
எங்க வீட்ல ஒரு ஒரு க்கோரோ க்கோரோன்னு ஒரு நாய் வளத்ந்துருந்தோ
ஆ
மேல்பொரு ஒரு எட்டு பத்து பன்னெண்டு வயசு இருக்கு
ம்
அப்போ வந்து அப்ப அப்பா வெளியூர்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க
ம்
அந்த நாய் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அது தெருவுல வளப்பாங்க அந்த அப்பாக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நல்லா அதுக்கு கரி ஒழுங்கா போடுவாங்க எடுத்துட்டு வந்து அதாவது அந்த கசாப்புக்கு போயிட்டு துண்டு துக்கடங்கல்லா எக்ஸ்ட்ரா இருக்குதல்ல எடுத் டுத்து வந்து போட்டா அந்த நாய் குட் ட்டி நாங்க நல்லா வளத் தோ
ஆஹ்
அப்ப உயிருள்ள ஜீவன் உயிரா பழகும் ஆளுன்ங்கிட்ட
ஆமா
அந்
நன்றியுள்ள நாய் இல்லியா நாயினாவே நன்றி நன்றியுள்ள நாய் தான் உம்
அது தெருவுழ் நிக்கிறவங்க வந்து அந்த நாய் வந்து ஒதுக்குவாங்க
உம்
புடிக்காம
உம்
கொஞ்ச நாளா எல்லாரு திட்டிட்டு அது பண்ட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க
உம்
அப்பறோமா ஒரு அஞ்சு ஏழு வருஷோ எட்டு வருஷோ வளத்துக்குன்னுருக்கோ அத நாங்க நாங்க மட்டுந்தா வலத் போய் எங்க வீட் ல சாப்பாடு மத்துரோ போடுவோ
ஹ்ம்
நேரத்துக்கு சாப்பிடிடொ அது ஒண்ணுக்கு வெலிக்கெல்லா வீட்ல உக்காறதுங்க
உம் வெளில போயிடு
ளில போய்டு ரொம்ப ஜாலியான நாயி
ம்
தெருவுள கூட ஒக்காறாது ஆனா
உம்
யார திட்ட மாரி தெருவுள கிருவுள உக்காறது
உம் இந்த மாரி செய்யாது
ஆமா தோட்டத்துக்கு போயுணு அதுவா
உம்
எல்லாரு இப்ப நாங்களே போறோனா கூட
உம்
தோட்டத்துக்கு போய்டு
உம்
அதாவது நன்றியுள்ள பிராணி நான் அது ரொம்ப அத ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வச்சு சுட்டு இருந்தோ
உம்
நான் அப்பெல்லா கக்கூசு இதெல்லா கெடையாது
உம்
நாங்க தோட்டக் அத்த வெளிநடப்பு போவோ அந்த நாய் வந்து எங்க் கூடவே வரு காவலுக்கு
உம் இன்னுவு இருக்கா
இல்ல இல்ல அது செத்துடுச்சு
ஜெத்துடுச்சா
அதும் மெத்த மேல இருந்து அப்பல்லா காவ இழுக்குற்துக்கு வர் வருவாங்க அவ்ங்க அந்த நாயஸ் சாக அடிக்கிற்துக்கு எத்தனையோ ட்ரை பண்ணி என்னொன்மோ பண்ணாங்க
ம்
ஒரு அஞ்சு வாட் ஆறு வாட்டி தப்பிச்சுகிச்சு
ம்
அது வந்து பெல்ட் போட சொன்னாங்க எங்ளுக்கு நாங் அது போட்ல கேர்லஸதா அன குரோன் கூப்ட்டா இந்த தெருவ்ல நாலு தெரு அஞ்சு தெரு தாண்டி இருந்தா கூட ஒரே கத்து தா குரோன் கூப்ட்டா அஞ்சியாவ்து தெருவ்ல இருந்தா கூட ஓடு வந்து வீட்டாண்ட நிக்கு அந்த அளுவுக் கு நல்லா ஆறற் றிவு இருக்குறு மாரி ஒரு வார்த்திக்கு அவ்ளோ நன்றி உள்ள நாயா இருந்
வேற ஆடு மாடு எதாச்சு திங்ளா
ஓ அம்மா வள்த்தின்னு இந்தாங்க ரெண்டு மாடுங்கல்லாம் வீட்டுல தா ஆடுங்ளு வள்த்தாங்க அம்மா நானல்லா அதுக் கூட இல்ல நம்ம கல்யாண பண்க்கின் பொய்ட்ட
ம்
அப்புறமாதா அந்த ஒர் சந்து மாரி இருக்கு வீடு அந்த வீடு சந்துல்லா சும்மா சின்னதா ஒரு குடிச போட்டுட்டு வள்த்தாங்க அம்மாக்கல்லா அது ராசி
ம்
வெச்சுட்ருந்தாங்க பால் கறப்பாங்க விப்பாங்க அப்பற இத்ல எடுத்து பொய் டீச்சஸ்க்கெல்லா பால் குடுத்துட்டும
ம்
மூண் நாலு வர்ஷ நட்ந்துச்சு அதுல அப்பதா மலேரியா வந்துச்சு எனக்கு கொசு எல்லா கடிச்சிட்டு
ம் ம்
அம்மேரி வள்த்துன்னு ப்றோ மாடுங்கல்லா நல்லா வள்த்தாங்க அம்மா அம்மாவுடைய ராசி அது என்க்கல்லா அது புடிக்காது
ம்
ஆ பழக்மாட்ட ஆனா அவ்ங்க பழகுவாங்க நல்லா ராசி
நாங் நல்லா பழகுவோ நல்ல கல்யாண்த் முன்ன ஒரு பதுனஞ்சு வய்சு இருக்கும்போதே நல்ல மாடு புடிச்சு கட்றது நல்லவே அதுக்கு புல் போட்றது பால் கறக்குறது எல்லாமே செய்வ நாங்க கூட எங்க அக்கா உங்க நானு எல்லாம் சேந்து
ம்
மாடு வளப்போ பால் கறக்குவோ நல்லா எங்கள்து நெலோ இருக் கு அதுல கொண்டு போய் விட்டுடுவோ ஒண்ணு செய்யாது எங்கள நல்லா பழகும் நல்ல வளத்தோ ஆ காலையில சாங் ஆஹா ஆ பாயா யாரு யாருவங்கள பாஞ்சா கூட எங்கள ஒன்னும் செய்யாது அவ்ளோ இத இருக் பயஷ்டமா
அது எதாவது கல்வி ம்ம் கல்வியா எதாவது பண்றது பாத்துக்கிறீங்ளா
ம் அறிறனா ஆ எங்காச்சு போயிட்டு வந்தா எங்கள பாத்தவே அது கத்து அம்மானு கூப்டு ஆ அந்த மாதிரி உம் ஆடுது மாதிரி அமான்னு கூப்பிடு அப்றமா ஆய வந்து எங்காச்சு போயிட்டு வந்துட்டா ரெண்டு கலுத்துக்கி வெய்த்து மேல போட்டு நம்ல அப்டி கொஞ்சு எதாச்சு போயிட்டு வந்துட்டோம்ன்னா ஜூலின் ஜூலினு அப்டி கொஞ்சு அது அவ்ள அறிவோட இருக்கு பக்கத்துல ஏதாச்சு சாப்றது வெச்சு ச்சுட்டாக்கூட தொடாது அது நம்ப போடுற வரைக்கு
ஆமா எங்க நாயு அந்த மாரிதா இருந்துச்சுங்க இது தங்கமே வச்சாலு அது அதுவா போய் குண்டால அதெல்லா எதுவு தட்ல இருந்தாலு சாப்டாது அவ்ளோ இருக் கு அந்த நாய் நாங்க எல்லா கத்து குடுக்ல ஒன்னு சைக பண்ணல சிக்னலு பண்ணல
ம்
ப்பட்ட இதுவா டேலண்டா தெறமயா இருக்கு அந்த நாய்
ம் நல்ல
ஆமா
யா யாராச்சு வீட்டான்ட தெரியாதவ வந்துட்டாங்னா அப்பிடி கொ இத கத்தோ ச்ச் ஜூலி சைலண்ட்டா இருன்னா கம்முனு ஆய்டு ம் அந்த மாதிரி பலகோ ஒரு எங்ளு அ இப்ப பாம்பு வந்துச்சு எங்க வீடாண்ட அந்த பாம்ப நகர விடாம நைட்ல யாரு போகல வெளில பாம்பிருந்து ருக்கு அதே நகர வி விடாம அந்த நாயி அப்டி க கத்தினு அந்த ந பாம்பு ஒரே எடத் ல நிர்த்‌திருச்சு என்னமோ இப்படி கத்துதே அ என்னமோ அப்டி கத்துதே ஏன் எழுந்து வெளில வந்து பாத்தா பாம்பு அப்டே அந் அந்த நகர விடல அது ரவுண்டு கட்டி அப்டே கத்தி அங் அப்டே ரவுண்ட்டு கட்டின் நின்டுக்குச்சு அது
எங்க வீட்டுக்கு வந்தா உங்ள கட்ச்சிருதுன்னு அ
அ அ அ வீட்டுக் உள்ள விடலது அவ்வளோ ஒரு இது ஆமா வேற எந்த நாயு வீட்டாண்ட வர முடியாது து யாரு பலகாதவங்க யாரு வீ ட்டான்ட வந்தாங்கன்னா நம்ள கூட்டிட்டுதா வெளில வ உள்ளர்ந்து வெளில இருந்து வருவாங்க அந்த மாதிரி இருக்கு அவ்வள பாதுகாப்பா இருந்ச்சு அந்த நாய் அ நல்லா இருந்ச்சு அப்புறமா ஒரு பூச்செடி இருந் ருந்தது அந்த பூச்செடிக்கிலவே படுத்துட்டு போவம் ஏதோ உடம்பு செரியில்ல இதாயிட்டு செத்துடுச்சு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு அல்லா அழுந்து விட்டோ நாங்களே ரொம்ப வருஷமா இருந்துச்சு அது அவ்ளோ பழகிட்டு அது வீட்டுந்த பூச்செடி ஆஹ் பூச்செடி அடியில படுத்து டே இருந்துட்டு உடம்பு செரியில்லாத போ செத்துருச்சு ச்சு ஆஹ் ரொம் ரொம்ப எல்லா அலுஅல்ற மாரி ஆயிட்டோம் நாங்க
கஷ்டதமா மனுஷனுங்க ஆமா ஆமா அது நன்றிள்ள ஜீவன் மொத்தத்துல மத்திரந்த இல்லயேத்தவர
உம் நாங்க அதுவு ஊர்லல்லா இல்ல நாங்க தனி வீடு தா நிலத்துக்கிட்ட அது அவ்வளோ துணையா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பாதுகாப் ப யாரு வீட்டாண்டா வரமா ட்டாங்க அந்த மாதிரி இருந்தாங்க
பச்சியாந்து ஒரு விலங்குன்னு சொல் வளத்து எவ்ளோ நன்மை பாத்தீங்களா
ஆமா தனியா தெரியாதவங்கல்லா வீ ட்டாண்ட வர மாட்டாங்க பயப்படுவாங்க அது பழகானவங்க வந்தா கம்முனு ஆயிடும் ச்சு பேர் சொல்லி ஜூலின் கூ டா கம்முனாய்டு அதே தா மூஞ் சி தெரியாதவங்க வந்துட்டாங்கன்னா சும்மா விடாது க டுட்டே இருக்கு நாம்ளா சைலண்ட்டா இரு ஜுலி கம்முனு இருன்னாதா கம்முனு ஆவு அந்த மாதிரி அது ஆ கண்டுபுடிச்சு கம்முனு ஆய்டு நம்ம சொன்னா கம்முன் ஆய்டு ஆ தொரத்துவாங் அந்தளவுக்கு இருந்து
ஆ எங்க நாய் கூட அப்டிதா கண்ட்ரோல் இல்லாம சண்ட போடுவாங்க எங்க தெருவ்ல இருக்குறவங்க ஆனா ஒரு நாளு துருடன்னல்லா புச்சு குத்துச்சு அந்த நாயே அதுலேர்ந்து ஒர் த்தர் பக்கத்து வீட்டுக்காருக்கு ரொம்ப ஸ்லேகம் ஆயிட்ச்சி தொர்த்துர்றவங்க எல்லா கூப்ட்டு அதுக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சுட்டாங்களே
ம் அந்த மாரி பழகிடு
அந்த தெருவுலே திருடன கண்டுபிடிச்சு குடுச்சினு அவுங்களுக்கு ரொம்ப விருப்பமாயிருச்சு
ம்
அதா பாத்திங்களா எப்பவுமே வாயுள்ள பிராணிய அடி ச்சுப்பாங்க உதைப்பாங்க பக்கத்துல அது வெறுப்பானது குட அத வந்து சாந்த படி ஒரு நல்லது பண்ணி அது சமாதானம் ஆக்கிருச்சு
ம்
அந்த அளவுக்கு அறிவிருக்குது அந்த நாய்ங்களுக்கு அஞ்சு அறிவு தா அது இருந்தாலு அந்த அளவுக்கு ஒரு அழ தா எல்லார்கிட்டயுமே நல்ல விதமா பழகி அவ்வளோ பேர் எடுத்தி
ம் உயிருக்கு உயிரா இருக்கு நல்ல
ஆமா
நம்போ ஆளுங்க கட நன்றி மறந்துருவாங்க மனு சு மனுசு வ ட ஆனா நாய் மட்டு நன் றியே மறக்காது
நன்றியுள்ள ஜீவன் ஆமாமா பழைய நினைவுகள்லா லா நெனச்சு இப்ப ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு நாய் செத்து போனதெல்லா நெனச்சுட்டீங்களா
அ
நாய் செத்து போன்தெல்லா நெனச்சு இப்பதா கஸ்டப்பட்றீங்கன்ற
ஆமா ஆமா நாங்க அழுந்தே அழுந்துட்டோம் அந்த நாய் செத்த அப்பறமா அதுக்கப்பறமா எத்தனையோ நாய் வளர்த்தோம் எதுவும் செட் ஆகல ஒண்ணு கூட ஒழுங்கா இல்ல எல்லாம் ஓடிறது ஆ அந்த மாரி ரி நாய் கிடைக்கல எங்களுக்கு அம்மா வீட்டாண்டா இப்பவு அங்க ஏததோ எடுத்துட்டு வந்து வளர்க்குறாங்க கொஞ்சம் நாள் கூட இருக்க மாட்டோன்னு யார் கூடாச்சு போய்ட்றது அந்த மாரி வீடு சரி சரியுமா உரையாடனதுக்கு நல் நன்றி ம்
சேரி கால்ல பாக்கலாம்
ம்